ஹலோ கேக்குதுங்ளா
கேக்குதுங்க
நல்லார்க்கீங்களா நா நல்லார்க்கேங்க
நா என்ன பண்ணிட்ருக்கீங்க
ஆ சும்மாதாங்க இருக்க ஓ சாப்ட்டாச்
உம் என்ன ஸ்பெஷல்
வாத்துக்குழம்பு நூடுல்ஸ் ஆமா சைனீஸ்
என்ன காம்பினேஷன் வாத்து கொழம்பு நூடுல்ஸ்சு
அப்டியே வாத்து அப்டியேவும் முடிகூடி பிக்காம வருத்துருவோ இ ரெக்க முடி பிக்காம வருத்து அப்டியே சாப்டுவோ சைன்னீஸ்
ஓகே ஓகே எங்க போய் புடிச்சீங்க வாத்து
இங்கதான் ஃபிரெண்டு வீட்ல
கன்சியூமர்ல ஒங்கள கம்ப்ளேண் பண்றங்க
வாத்தெல்லா கன்சியூமர்ல கம்ப்ளேண் பண்ண முடியாது அது வித்துக்கலா ஆமா
ஆனா அனிமல்ஸ்சலா அட்டாக் பண்ண கூடாதுன்ருக்கு இல்லையா
ம் கோழிகறி மட்டும் வக்கனையா வச்சு சாப்றீங்க
கோழி எல்லாருமே சாப்ட்றது வாத்து எல்லாரும் சாப்ட மாட்டாங்கல்ல
அதெல்லா கெடையாது வாத்து முயல்லு இதெல்லா சாப்ட்டுக்கலாம்
ஆனாலும் அந்த மாதிரி காட்டுல வாழ்றதையல்லா வந்து அடிக்க கூடாது
அது வாத்து வீட்டு வாத்து சாப்ட்டு வீட்ல வளத்துவாங்கல்ல கோழி வளத்துற மாரி அ வாத்து வளத்துவாங்
நீங்களே வளத்து நீங்களே சாப்ட்டுக்குவீங்களா
ஆமா இன்னொன்னு தெரியுங்களா அந்த அம்ம போடுவாங்க அம்ம போடுவோம்ல இந்த புள்ளி புள்ளியா ஒடம்புல்லா அவன் வந்து பன்னி பன்னி இருக்குல்லா பன்னி
பன்னி
அதோட கொழுப்புல்லா நெய் நெய் எடுப்பாங்க அந்த நெய் சாப்ட்டா அம்ம போய்டும்
அப்டியா புதுசா இருக்கு எதுல பாத்தது
எதுல பாக்கலாம் நா நேர்லயே பாத்தே கொன்னாங்க ஆனா நா ஜாப்பல்ல எனக்கு பன்னி பன்னிக்கறிலா புடிக்காது ஆமா எனக்கு போட்டுது அத எப்டி செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா பன்னி என் என்ன பண்ணுவாங்கன்னா புடிச்சி கட் டிறுவாங்க
ஆ
கட்டி நெருப்புல போட்டு அப்டியே உயிரோடையே எரிப்பாங்க எரிச்சு அங்குட்டு இங்குட்டு ஆமா கறிக் கி அது செத்துரும் செத்து கருங்கல் ஆட்டம் ஆயிரும் பன்னி
அத பா டேஸ்ட் பண்ணி பாக்கறதுக்கு நல்லா இருக்குமே
அதெல்லா ஐய்ய நா சாப்ட்டது இல்ல நா சொல்றே அது ரெண்டா ரெண்டா மூணா வெட்னும்னா ஜெல்லி ம ஜெல்லி பாத்துருக்கீங்களா கொழந்தை எல்லா சாப்ட்ருபீங்ள ஜெல்லி அந்த மாரி பிட்டு பிட் ட்டா வெட்டுவாங்க பாக்ஸ் பாக்ஸா ஜெல்லி வெட்டுற மாரி வெட்டுவாங்க
ம்
அப்புறோ அதோட கொழுப்பு மட்டும் தனியா எடுத்து இந்த மாரி எண்ணெய் செய்வாங்க எண்ணெய் சை எண்ணென்ற பாரு நெய்யி
சேரி சேரி அப்ப உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கு
எனக்கா எனக்கு வந்து ஆ கடைசியா கட் பண்ணும் போது சொல்றே
சேரி ஓகே
ம்
அப்ப இப்ப இப்ப என்ன சாப்டுவீங்க சொல்லுங்க
நா இப்ப சிக்கன் கொழம்பு
ம்
ம மட்டன் பொரியலு
உம்
கொக்கு வருவலு வாத்து அவியலு ஆனா எங்க அக்கா செஞ்சாங்க ஆனா நா இன்னு காலைல இருந்து சாப்டவே இல்ல என்னாச்சுங்க மூக்குல எதா பொற ஏருதா
நுரையீரல் எங்க போய் பை பண்ணீங்க
நுறையீரல் இல்ல உங்ளுக் பொறயேருதா பாத்த பொற
கொறையா
ஆமா
என்ன கொற
கொற இல்ல மூக்குள்ள டஸ்ட் ஏரிச்சான்னு கேட்டே
இல்லியே
அப்றோ எதுக்கு அப்டின்ட்டு இருக்கீங்க
நா அப்டி பண்ணவே இல்லியே
ஒருவேள உங்க சிரிப்பு அப்டியா இருக்குமோ
நா சிரிக்கவு இல்லியே
ஆனா அப்டி கேட்டுதே
எனக்கு தெரிஞ்சிருச்சு அது என்னன்னு
என்னது
பன்னிக்கறி பன்னிக்கறின்னு சொன்னதுனால பன்னியோட சவுண்டு வரு
ஓ பன்னி மாரி கத்த காமிச்சிங்ளா செரி செரி செரி
நா இல்ல நீங்க
நீங்க தா அப்டி கத்துனது
சேரி ஓ ஓகே ரெண்டு பேருமே கத்துணோ நா சிரிக்கவே இல்லியே
ஆடு மாரி சிரிக்கிறீங்க
செரி அப்ப நீங்க சிரிங்க மாடு மாரி இருக்கான்னு பாக்லா
அ வேண்டாங்கே
பரவால சிரிங்க நானாவது ஆடு மாரி சிரிச்சே நீங்க எப்டி சிரிக்கிறீங்கன்னு பாப்போ
நானு சவுண்டே இல்லாம சிரிப்பே
சிரிங்க பாப்போ
சிரிச்சிட்டே
அதுக்கு நா சிரிச்சதே பரவால்ல
நாங்களு காத்து ஊதுவோ அப்டின்னு ம்
அப்றோ என்ன படிச்சிருக்கீங்க
நானா லெவன்த்து பாசு டென்த் ஃபெயிலு
அது எப்டி
அதெல்லா அப்டி அப்டிதா
தெரிஞ்சிருச்சு நீ இதுலேயே என்ன படிச்சிருக்கேன்ட்டு
ம் என்ன படிச்சிருக்கே சொல்லுங்க பாக்கலா உனக்கும் என் தலையெழுத்து
ஸ்டாண்டட் ஃபஸ்ட் ஸ்டாண்டட் பாஸுங்
பஸ்டாண்டு பாஸு லெவன்த் பாஸ்
அப்பறோ ஏ படிக்கல ஏன்னா அது வெரிக்கு கொரோனால போயிருச்சு அதுக்கப்புறோ வந்து நீ ஏ வாய்க்கு
புரியில ஓ அப்ப எப்டி இப்புடி எப்டி அப்டி எப்டி இப்டி இப்டிதா
ஆ சேரி அப்ப நீங்க எதாவ்து மிமிக்ரி பண்ணுங்க பாக்கலா எ வாய்ஸ்
அ உங்க வாய்ஸ் மாரி பண்ண வராது லேடிஸ் வாய்ஸ் பண்ண வரு என்னது கேக்குதா தொண்ட செரியில்லங்க
இப்பதா உங்க ஒரிஜினல் வாய்ஸ் வருதுன் நெனைக்கிறே
ஆ
ம்
எதோ போட்டு எரையுதுங்க
எரையிதா ஆமா நல்லா கேட்டு பாருங்க அது உங்க வாய்சா இருக்க போகுது
இல்லைங்க ஏ வாய்ஸு எப்டிங்க எனக் கேக்கு
சம் டைம்ஸ் கேக்குல்லையா
அது எப்பிடி சம் டைம்ஸ் கேக்கு
கேக்கு இப்ப பேசுறது கேட்டுச்சுல்ல அந்த மாதிரி
அப்படிங்களா நீங்கதா ஃபேனுக்கடில உக்காந்து பேசிட்ருக்கிங்களா ஓன் ஓ ஓ அப்டி கேக்குது உங்க வாய்ஸ்
நா ஃபேன்கடிலியே இல்லி
புரியல
நா ஃபேன் கடிலேயே இல்லேயே நானே வெளிய இருக்கே
வெளிய இருக்கீங்ளா இயற்கை ஃபேனா இருக்கு அப்போ
ஆமா நீங்க தா ஃபேனுக்கடியில உக்காந்துருக்க மாரி தெரியுது பாத்தா
நா ஃபேனுக்கடில உக்கார்ல ஃபேன்லருந்து கொஞ்ச தள்ளி உக்
எப்படிந்தாலு ஃபேனுக்கு அடில தான இருக்கீங்க ஃபேனுக்கு மேல ஒன்னு இல்லைல
நா நெனச்சா மேலயு போவே கீழயு இருப்பே
செரி போய் காட்டுங்க பாப்போ
நா ஏன்ச்சி கை நீட்டுனால மேல போய்ரு
அது போகு செரி இப்ப ஃபேனுக்கு மேல போய் காட்டுங்க
கொண்டோய் கழுத்த நீட்னன்னா ரொம்ப மேல போயிருவே அப்பறோ
கழுத்து போயிரு தனியா
ஆ ஆமா அதனால டிக்கெட் வாயின் மேல போயிருவே
அதுக் கொஞ்சோ கீழயே இருங்க
அ
சேரி
சேரிங்க நீங்க சாப்ட்டாச்சா நா மறந்தே மறந்த பாருங்
நா சாப்ட்டே
என்ன சாப்டீங்க
சிக்கன் ரசம் சாப்பாடு சிக்கன் கொழம்பு ரசோ சாப்பாடு
அத வுட்டா உங்குள்க் வேற எது தெரியாதா
ஏ உங்களுக்கு வாத்து பாம்ப விட்டா வேற எதுவு தெரியாதா
தெரியுமே
அப்ப ந்து பேச வேண்டி தானே எதுக்கு வாத்து பாம்பு வெட்டி பண்ணி ம்
ம் கொரங்கு கறி அப்பற வந்து நத்த ஒடக்கா அப்புற எலி வெள்ளெலி கருப்பு எலி எல்லா எலியு ல பெருச்சாலிங் கூட இருக்கு பெருச்சாலி அப்புற வந்து இது வண்டு வண்டு இம்ல வண்ட வறுத்து திம்பேன் பூனய பொருச்சு திம்பே பூன கறி காக்காவ காக்காவ கறிக்கு திம்பே
காக்காவே கருப்பா தா இருக்கு
அதா அதய கருக்கி சாப்டுவே அப்பறோ ஹ பட்டர்ஃபிளை இருக்குல பட்டர்ஃபிளை அதையு சாப்புடுவே பச்சையா பட்டர்ஃப்ளைய பிச்சு பச்சையா சாப்டுவே
ம் அப்டி சொல்லுங்க தலகீழா நடப்பே கண்ண மூடிட்டு பாடுவே ஆ மாடி ம
ஆ ஆமா சரக்கடிப்பே
சரக்கடிப்பே
ஆமா குவாட்டரு அடிப்பே ஆஃப் அடிப்பே புல் அடிப்பே
ஆ
சேரி இப்ப சொல்லுங்க என்ன உ ஃபுட்டு் புடிக்கு
எனக்கா அதாம் பேசி முடிக்கு போது தா சொல்லுவே
அதா கேக்குறே
முடிக் போறீங்களா அப்போ
ஆமா
என்னங்க சொல்றே டைம் ஆகலயா
சொல்லுங்க
ம் இது அ து எனக் பிச்ச புடிச்சது வந்து ராகி களி தா புடிக்கு
என்னது
ராகி களி சிக்கன இக்கன மஞ்சள் போட்டு வேக வச்சா ஒரு தண்ணி வரும்ல அந்த தண்ணி அப்பறோ பிரியாணி புடிக்கு அது எல்லாத்துக்கு புடிக்கு
றே செஞ்சுட்டு கூப்பற ம்
பொளந்து புடுவேங்க
ஏ இவன பாரு அலும் பண்ணிட்ருக்கா